அக்கா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேக்கா
ஆ சாப்ட்டீங்களா
ம் சா இனிமேல் தான் கா
ஏன் எங்கயும் வெளிய போகலீங்களா
இல்லைங்க்கா போயிட்டு தம்பி கீ ஸ்கூல சேர்த்தி விட்டு வந்தேங்கா இன்னைக்கி
ஆ
எல் கே யூ கே ஜி எங்கியு போல ரொம்ப வெய்யில் அதிகமா இருக்கு
ஓ
அங்க வெயில் கம்மிங்ளா
இல்ல இங்கயு வெயில் அதிகந்தா ஆனா எங்கயோ ஒரு எடத்துல மழ பெய்யறதுனால இன்னைக்கு மட்டு கொஞ்ச வானம் மூடிட்டு இருக்கு
சரி சரிங்கா ம் இப்போ நா பாப்பாவும் தம்பியும் நா எப்புடி பராமரிப்புன்னு சொல்ட்டுங்களா
ஆ
காலையில எந்திரிச்ச ஒன்னயே
ம்
நீங்க வந்து நார்மலா டீ வப்பீங்களா
ஆ வெப்போ
என்ன டீ விங்க இப்ப எ பால் டீ வைப்பீங்க
ஆ ஆமா
நா அப்பிடி கெடையாது இங்க வந்து பால் பு பால் டீ வந்து புடிக்க குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்
ஆ
பால் டீ வெக்கக்கூடாது நா வந்து எனக்கு டீ அடிட் டீனா ரொம்ப புடிக்கு நா தெரியாம வாங்கி குடிச்சுக்குவே ஏன்னா டீனா ரொம்ப சாப்படாம கூட இருந்துக்குவ ஆனா டீ இல்லாம இருக்க மாட்டே அந்த மாதிரி ஜிங்ளே ஒரு நாளைக்கு மூனு டீ நா சாப் எனக்கு புடிக்கு டீ னா அதனால வந் து காலையில எந்திரிச்ச ஒடனயு இவங்களுக்கு வந்து இவுங்க அப்பாவுக்கு ம மல்லி டீ போட்டு குடுத்துருவே மல்லி டீ இஞ்சி டீ ஏலக்கா டீ சுக்கு டீ இந்த மாரி ஏதோ ஒரு டீ என்ன டீ கே அப்புற அந்த டீ போட்டு குடுத்துருவே
ஆ மல்லி டீனா அதெல்லா பால்லா ஊ
ஆ ஹ பால்ல வெறு தண்ணீல மட்டு
ஓ அந்த இஞ்சி எல்லா தட்டி போட்டு அப்புற காப்பி தூள் போட்
காப்பி தூள் கோட போடக்கூடாது வெறு இஞ்சி மட்டு சாறு மட்டு எடுத் த்து அப்படியே தட்டி உள்ளுக்கு தண்ணி கொதிக்கிற தண்ணில போட்டு பாருங்க எப்படிப்பட்ட செரிமானமா இருந்தாலு அப்படியே செரிச்சு ஏப்ப வந்துரு
ஆ அதுல என்ன போடுவீங்க சக்கர
சக்கர அது காஞ்சதுக்கு அப்பறந்தா வெள்ள சக்கரனா வெறு இஞ் ஞ்சி நல்லா தண்ணி நல்லா கொதிஞ்சு வறதுக்கப்பறொ இஞ்சி தட்டி அப்டியே உள்ளுக் போற்றோனு இஞ்சியோட தோல சீவிட்டு அப்படியே கூள்ளுக் போட்றோணு இவங்க பாப்பாவுக்கு வந்து பாப்பாவுக்குமே வந்து காலையில நீங்க நம்புவீங்களா என்னான் தெர்ல
ஏ நா நம்புவ சொல்லுங்க
சிரிப்பா
புரில
சிரிப்புதா வருது.
போல் ஏங்க?
பாப்பாவுக்கு காலையில வந்து பாதாம்பால்
பாதாம் பாலா? பாதாம் பால்னா?
பால் சொசைட்டில வாங்கிட்டு வந்துருவோக்கா.
ம்
பாத்துங்க ஸ்லோவாவே பேசுங்க.
பால் சொசைட்டியில் வாங்கிட்டு வந்து இருக்கா ஒரு நிம்ஷொ
ஆ
சொ சொசைட்டில வாங்கிட்டு வந்துக்கா அது என்ன பண்ணுனா பால நல்லா காயவச்சுருவே
ஆ
பாக்கெட் பால்லலா கெடையாது இங்க
ம்
காய வச்சதுக்கப்பறொ வந்து அதுல மஞ்ச தூள் இருக்குல உம் மஞ்சதூளு கொஞ்சொ ஏலக்கா இஞ்சி மெளகு பூண்டு இதெல்லா தட்டி போட்டு
ம்
அப்டியே இந்த பால்லயே நல்லா கொதிஞ்சு அந்த உள்ள அந்த மசால் அந்த இதுலயே மஞ்சள்ளயே நல்லா வெந்து வரனு அந்த பூண்டலா அந்த எம் வடிகட்டி நாட்டு சக்கர போட்டு குடுத்துருவே அவ்வளோதா
ஆ அதுக்கு உங்க வீட்டுக்காரரூ ஏதோ சொல்லமாட் டாங்களா ஓ இது தா
ஆ அதுல வந்து ஹியூமல் அதாவது பிளட்டோடைய அதிகப்படுத்து அது பிளட் வந்து அதிகமாகு ஒண்ணு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகு மிளகு போடுறோம்ல்ல
அதிகமா
ஆமா பூண்டு இருக்குல அதுல ஏப்போ சீக்கிர செரிமான ஆயிரும் செரிமான பிரச்சன வராது சீக்கிர அடிக்கடிக்கு டக்குன்னு செரிமான ஆயிரு மோசன் ஃப்ரீயா போகு அப்புறம் வந்து அ இன்னொன்னு என்னன்னா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவளோ சீக் இத்துல வராதுன்னு மஞ்சள் போடுறோம்ல மஞ்ச தூள்
உம்
அதுதா காலையில ரெண்டு பேத்துக்குமே அததா அதுதா சாப்பிடுவாங்க ஹாஸ்பிட்டலுங்ரது வந்து பா பாபாவு செரி தம்பியு செரி அவ்வளோ சிக்கிரத்துல நா தூக்கிட்ட போமாட்ட ட
உம்
இப்ப பாப்பா பொறந்து நாலு மா ஒரு வயசு நாலு மாச ஆகுது ரெண்டு மூணு டைம் தா ஆஸ்பத்திரியே போயிருக் கே ஒண்ணு தடுப்பூசி போட ஒரு டைம் ஹெவி ஃபீவர் வந்துச்சு அதுக்கு இன்னொன்னு வந்து ஒரு கா சளி வந்துச்சு அதுக்கு ரெண்டுக்கு மட்டுதா தூக்கிட்டு போனே வீட்லே அவலோ சரி பண்ணி இன்னு சரி பண்ணிடுவ
ஆ சரி ச ஆ இல்ல நீங்க சொல்றதெல்லா நல்லதுதா இதெல்லா வந்து சில பேர் பண்ணி பாத்ருக்கே
ம்
ஒரு சில விஷ்யோலா நா பாத்ததே இல்ல
யதா காரணோ நா என்ன சொல்றதுன்னா இப்போ நீங்கலா வந்து சாப் பாடு ரசோ பொரியலு இந்த கொழம்பு இந்த இருந்தன அரிசி இன்னா தோச ராகி தோச இது மட்டு தா சாப் அப்டிங்ளா நாங்க என்னா பண்ணுவோ தெரிமா கம்பு கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆ நேத்து குட எங்க வீட்ல கம்பு கூழ் தா
ஆ கம்பகூழு கம்பு தோச
ஆ கம்பு தோஸ்னா அந்த மாவயே கரச்சி அப் ஏ தோஸ் தோதிவிங்ளா
அரிசிமாவ் கொஞ்ஜ ஊத்தோனு நினல் ஒடஞ்சு ஒடஞ்சு வரு அதே மாரி சோளோ கேள்விபட்ருக்கி ங்ளா சோளப்படயே ஆ
மொக்காச்சோளம் தானே
மக்க சோளோங்க சோளம்
சோளொனா
மக்கா சோளோ
என்னாச்சிங்க தோழிகி
சோளோ தெரியுமா சின்ன சின்தா இருக்கு கம்பு மாரியே இருக்கு
ஆ
அத அது வாங்கிட்டு வந்து அதுல தோ தோசதா தொஸ் சோர தோச சோள பனையாரு அதுல சோள சாப்பாடு அது சாப்டுவோ
சோள பணியாரோ
ஆஹ் சோள பனியாரோ அது நல்லாருக்கு
சோளம் பணியாரோ எப்டி செய்வீங்க சொல்லுங்க
கொஞ்சோ அரிசி மாவு போட்டு கலந்து உளுந்து உளுந்து போட தேவல அது ரெண்டயு மிக்ஸி பண் பண்ணி மிக்சிங் பண்ணி ஆட்டி அப்படியே ஒன் ஒரு ஒரு ம ஒரு அஞ்சு மண் நேரம் புளிச்சா போதும் புளிச்சு அப்படியே நை இப்ப காலைல ஆட்டி வெச்சிங்னா ஒரு ஏழு மணி எட் எட்டு மணிக்கு ஆட்டி வெச்சீங்னா நைட்டு குத்னா சரியா இருக்கும்
மாவு சோள மாவுங்ளா
சோள மாவு இல்ல சோலொன்னு கேட்டாலே குட் குட்டி குட்டியா இருக்கும் கம்பு மாரியே இருக்கும்
ஒரு பச்ச கலர்ல கடுவு மாதிரியே இருக்குமா அதுவா
ம்ஹும் இத் சவுப் கலர் வெள்ள கலர் மட்டும் தான் இருக்கும்
செகப்பு கலர் வெள்ள கலரா தோ விநாயகர் சதுர்த்தி கி ஒண்ணு க வெப்பாங்ள அது கம்புங்ளா
தெர்லீங்ளே நீங்க என்ன சொல்றீங்னு
விநாயகர் சதுர்த்திக்கு வந் அஹ்ஹ கோலுக்கட்ட இல்லீங்க
உம்
அது வந்து செட்டா விப்பாங்க இங்க எங்க வீட்டாண்டல்லாம்
செரி செரிக்கா அதுதான் ம் உம்
கம்பு கம்புன்னு நெனைக்றேன் அது அப்டியே கூடும் அத சூட்டுட் அதுக்கப்பறம் சாப்டா அத கடுவு சைஸ்ல இருக்கும் நல்லா இருக்கும்
ஆ ஆமா ஆமா
அது அது அதுவா சோழொனா
ஆமா அதுதான் சோளொம் அது அது அது வந்து தோசய ஊத்தி கம் தோசய ஊ இதுவும் அதுக்கு காரச்சட்டினி அரச் இல்லங்கா இது வந்து செகப்பு கலர்ல இருக்கும் நீங்க சொல்றது வேற எனக்கு தெரில அது எப்டி இருக்குன்
அப்ப கெவுரு தானே செ ச
கேழ்வெரகுதான் செகப்பு கலர்ல இருக்கும் காபி கலர்ல இருக்கும் இது வந்து கம்பு வேற சோளம் வேற நீங்க சொல்றது மக்காச்சோள சொல்றீங்க
இல்ல ந மக்காச்சோள வந்து அது ஆ மஞ்ச கலர்ல இருக் கோ
கே அது விட்ருங்க கம்பு தெரியும்ல்ல கம்பு வேற ம் சோளங்கிறது ஒண்ணு அது வந்து அவ்வளவு தெரியாது யாருக்குமே அந்திது பத்
ஓ சரிங்க சரிங்க இப்பதா நா கேள்வியே படுறே இப்ப நா சொல்றதுன்னா அது கம்பு ங்ளா
ஆ ஆமா நீங்க சொல்றது கம்பு
ஆ ஆமா பச்ச கலர்ல நீட்டா அப்படியே கொஞ்ச உரளையா குண்டு குண்ட குண்டதா இருக்கு ஆ கடுகு மாரி கொஞ்ச கடுக ஒட பெரிய சைஸ்
பெரிய சைஸ் ஆமா நீங்க சொல்றது கம்பு நா சொல்றது சோளம் சோளமா நீங்க சொல்றதெல்லா கரெக்ட் ஆனா அதுல வந்து செகப்பு கலர் வெள்ள கலர்ல இருக்கு ரெண்டு கலர்ல இருக்கு அது
ஓ
இது அந்த இதுதா அந்த சாப்பாடுதா காலைல ப்ப அந்த உணவு தா நாங்க காலையில எடுத்துக்குவோ
அதுக்கன்னு அ தனியா விக்கறாங்க
ஆ கடையில விக்கறாங்க அம்மா வந்து இடிச்சு மிக்சில போட்டு அரைச்சு அப்புற ந காலைல இது பண்ணி வச்சுட்டு நைட்டு டிஃபன் அதுக்கு ஊத்திக்குவோ அதுதா சாப்பாடு எல்லாருமே அதா சாப்புடுவோ
நீங்க கடையில எல்லா குடுத்து அரைக்க மாட்டீங்க நீங்களே அரச்சு
நீங்க நாங்ளே அரச்சுக்குவோ ஓ ஆமா
ஓ சரி சரிங்க
சளி புடிச்சாலு நா அவ்வள சீக்கிரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகமாட்டே காய்ச்சல் வந்தாலு அவ்வளவு சீக்கிரத்துல கூட்டிட்டு போ மாட்டே
ஆ ஆ அப் அது நீங்க அத நாட்டு மருந்து நாட்டு வைத்தியம் பண்ணி
பண்ணி பண்ணி சரி பண்ணிருவே அது வரும்போதே நமக்கு தெரியு மைல்டா மூஞ்சி சொகமா இருக்கும் போதே தெரிஞ்சுக்குவே ஓ இன்னைக்குப்ப இதா இருக்கு அப்ப அதுக்கு தகுந்தாப்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருவே
ஓ சரிங்க சரிங்க நல்ல விஷயம்தா நீங்க சொன்னது எல்லாமே நல்ல நல்ல கருத்துக்களை எனங்கிட்ட பகிர்ந்து இருக்கீங்க மீண்டும் நம் வேற வேற ஒரு காலில் சந்திப்போம்
ம் சேரிங்கா
நன்றி
நன்றிக்கா